ஹலோ
ஹலோ
ம் தம்பி என்ன பண்ற
அக்கா நா சாப்புட்டு இப்பதாங்கா கேக்குதுங்கா
ஆ ஆ சர்டா சர்ரா சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்கா
அ கே ஓகே ஓகே இன்னனிக்கு அங்க மழ பேஞ்சுதா
ஆமாங்கா இங்க மழ பெஞ்சதுங்க உங்க வீர்ல மழ மழ பெஞ்சுதுங்ளா உங்க ஊர்லியுமே
இங்க வந்து மழ பெய்ல ‌இங் கோ பெய்ல ரெண்டு மூன்னு நாளா க்கு மின்னாடியா அப் அப்பதா மழ பெஞ்சுது நெனைக்கிற அது கொ கொஞ்சதா வாஸ் தண்ணிதா வெளில போச்சு ரொம்ப மழைல்லா சொல்ல முடியாது அங்க எப்டி மா பேஞ்சுது அதிகமா
இங்கி இங்கியூ ஓரளவுக்கு அ பேஞ்சிதுங்க ஓரளவு மழ இருக்குங்க நல்லா பேஞ்சுதுங்க
ஓ செரி செரி செரி என்ன வீங்கி
காட்டுக்குள்ள எல்லா ஈரமா இருக்குங்ளா
ஆ அந்தளவு ரொம்ப ஈரோல்ல ரெண்டு மூணு நாள் ஆச்சுல மழ பேஞ் சி அதனால வந்து மேல அ இப்ப வந்து மேல ஈரமா இருக்கு கொத்தி பாத்தோம்னா உள்ள வந்து வரமன்னாதா இருக்கு மழயெல்லா வரன்டு போச்சு வெயில் ஓவர்
அத அதாங்கா
அதனாலதா இப்ப அங்க இது வெயில் இப்ப ஓவர் வெயிலால்லா அங்கேயு அப்டிதான இருக்கு
ஆமாங்கா இங்கேயு ரொம்போ க்ளைமேட் வந்து ஒவ்வொரு வெயிலாத்தா இருந்தது இப்போ கொஞ்சோ பரவால்ல மழ பேஞ்சது காட்டி கொஞ்சோ ஜில்லுன்னு காத்தடிச்சுட்டு கொஞ்சோ நல்லாருக்குங்கா வின்டர் சீசனளவுக்கு இருக்குங்க
ம் ம் அது மழ பேய் நல்ல ஓரளவு மழயில்ல அதனால மழ பேஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சோ ஜில்லுன்னு இருக்
ஆ இப்போ கொஞ்சோ வெதர் சேன்ஜ் காட்டி பரவால்லைங்க
அ ஓகே ஓகே ஓகே இதுக்கு ஆ இப் ப்பி இப்போ ஒரு ஓவர் வெயிலா இருந்ததுனா அப்ப நீங்க மத்தியான நேர்த்தலெல்லா என்ன பண்ணுவீங்க அந்த வெயில கொஞ்சோ நம்ம ஒடம்பு வந்து ஹீட்ட வந்து கம்மி பண்றது க்காக ஜூஸ் மாரி குடிச்சுக்கறதா ம்
நாங்க வந்து அப்படி வெயில வந்து மத்தியான நேரத்துல தணிக்கிறதுக்கு நாங்க வந்து ஜூஸ் போட்டு குடிப்போங்கா அதுக்கப்புறோ கம்மங்கூழ் அதுக்கப்புறோ ராயிகூழ் இது மாரி ஆ பாரம்பரிய மான உண் உணவு வகைகள் நாங்க எடுத்துக்கோவோங்கா அதுன்னுல்லாம நாங்க ஜூஸ் போட்டு குடிப்போங்க மேங்கோ ஜூஸ் வெள்ரி பழோ ஜூஸ்
ம்
ஜூஸ் கேரட் சத்து குடுக்க கூடியதெல்லா நாங்க சேத்துக்குவோங்கா நீங்க அப்படி ஏதாவது சேத்துக்கிவீங்களா
நாங்க என்ன பண்ணுவோ நாங்க மெயினா வந்து டெய்லியுமே வந்து பயிர் சாப்பட்றதுல மோர்தா அதனால எப்பிடி இருந்தாலு டெய்லி வந்து மோர் அடிச்சிருவாங்க அதனால மோர் அடிச்சங்காட்டி மத் தியானத்துல வந்து இன்னு கொஞ்சோ கருவேப்பில தழ உள்ள போட்டு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு குடிச்சுக்கறது அது கொஞ்சோ நல்லா ஜில்லுதானா ஒவரு பாடி ஹீட்டா இருந்ததுனாலு வந்து மோர் குடிக்கிறப்ப தனிஞ்சிரும்ல அப்புறோ எப்பவாவது எளநீ அங்க நல்லா எளநீ கெடைக்குல்லையா
ஆமாங்கா இங்க டெய்லியுமே எளநீ சாப்ட்டுருவோங்க இல்லன்னா கொஞ்சோ கிளைமேட் ரொம்ப ரெய்னியா ருந்தா அந்த நாள் தவுர்த்துட்டு மத்த நாள் சாப்ட்டுக்குவோங்க
ஆ கரெக்ட் கரெக்ட் இங்க எப்பவாது எப்பவாகுதுன்னா வந்து எப்ப வந்து தேங்கா போட்றதுக்கா அ வந்து தேங்கா போட்டுட்டு போறாங்களோ அப்பதா வந்து எளநீ போட சொல்லுவோ சோ அதனால எளநீங்கறது இங்க ரே ரேரு சோ அதனால மோர் நம்மளுக்கு கெடைக்குமா மோர் குடிச்சுக்கறது அப்புறோ ஜூஸ் வந்து எப் பவாவுது வந்து நீங்க சொன்ன மாதிரி வெள்ரிப்பழோ போட் னாது எங்கயாவது வந்து தூரமா போறோம் எங்கேயாவது வந்து முலாம்பழோலா கெடச்சா அப்படின்னா அந்த தேட்னினா அந்த முலாம் பழத்த வச்சு ஒரு ஜூஸ போட்டுர்றது
செர்ரி
இல்லீன்னா வந்து நம்ம வீட்லேயே வந்து எலுமிச்ச பழோ இருக்கு
செரி
அப்பப்ப கெடக்கு இல்லைன்னா எங்கேயாவது வந்து கெடச்சதுன்னா கூட அப்டியே வந்து அது ஜூஸ் போட்டுகர்து போடுறப்ப ஜூஸ் போடுறப்ப கொஞ்சோ உப்பு போட்டுக்கர்றது அவ்தா அத வந்து அப்டி வச்சு நம்ம குடிச்சுக்கர்றது
செரிங்க்கா நல்லதுங்க ஒடம்புக்கு நல்லது குடுக்குங்க
ம் அப்டி தா வந்து கொஞ்சோ வந் சூட்ட கமிஞ்ச இது பண்ணிக்கிறது அது போக கம்மஞ் சாப்பாடே வந்து இதுதான் நீங்க எப்டி கம்மஞ் சாப்பாடு உங்க வீட்லலாம் வந்து எப்டி குக் கர்ல வச்சறாங்களா இல்ல குண்டால வச்சு இது பண்றாங்களா
அக்கா நாங்க வந்து பாரம்பரிய முறையிலதான் நாங்க வந்து சமச்சு சாப்பிடுவோங்க விறகெடுப்புல மண்சாடில கம்ப வந்து போட்டுங்க நாங்க அதுப் பொடிதான் நாங்க வந்து சாப்பிடுவோங்க அ பாத்தீங்கன்னா கம்மங் சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா பச்ச மொளகா மற்றும் வெங்காயம் இதெல்லாம் நாங்க வந்து சேத்து கோங்க ரொம்ப ஒடம்புக்கு நல்லதுங்க அது அதுவம்மில்லாம இன்னு ரொம்ப நல்லத குடுக்குறது நொங்குங்க எளனீ வுட நுங்குதோட இது பெஸ்ட்டுங்க அது வந்து நல்லா சூட்டு தண்ணிக்கிறதுக்கு நல்லதா இருக்குங்க நொங்கு காய் வெட்டி அதுல இருக்குற நொங்க தனியா எடுத்து அத வந்து தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு அதுக்குள்ள எளநீய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அத வந்து ஜூஸ் மாதிரி குடிச்சோன்னா ஒடம்புல நல்லா புத்துணர்ச்சியா இருக்குங்க
சொல்றபையே வாயல எச்சு ஊறுது
அப்றோ பாத்தீங்கன்னா மதிய உணவுக்கு இத இந்த கம்போ கூல் ப்ளஸ் இந்த எளநீ ஜூஸ் மற்றும் நொங்கு சே கலவை கலக்கப்பட்டது குடிச்சோம்னா ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க
கலவையா அவனக்கு ஆனா இது ஓவர் ஜில்லுன்னு ஆயி சளி பிடிச் வச்சக்காதா நொங்கு இதெல்லாம் இது வந்
நாங்க அதுல எதுவுமே ஐஸ் எல்லாம் ஆட் பண்றதே இல்லீங்களே இது மாரி பாரம்பரிய முறையில தான் நாங்க சாப்பிடுறோம் நாங்க அதுல ஐஸ் ஸெல்லா அட் பண்றது இல்லைங்க நாங்க பானத்தண்ணி ஊத்திக்கிறோங்க அது ஐஸ்க் கியூ ப்லா நல்லா ஜில் தண்ணியா கூலிங்கா இருக்குங்க வெயிலுக்கு
கரெக்ட் கரெக்ட் இன்னொன்னு வந்து ஃப்ரிட்ஜ இருக்கற எடுத்து தண்ணி குடிச்சாலுமே அத நம்மளுக்கு கெடுதல் தான் ஒடம்பு ஹீட்டுதா ஏத்தி விடும் இல்லையா
ஆமாங்கா அது கெடுதல் தாங்க
உம்
பிரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறது அது வந்து நேச்சுரலே கெ‌டையாதுங்க அது பிரிட்ஜில் இருக்கிற ஒரு ஒரு கெமிக்கல் வந்து அந்த ஐஸ்யூ கேஸ்ன்னு ஒன்னு இருக்குங்க அது மோட்டர் மூல்யமா இது பண்ணிதா அத வந்து ஐஸே ஃபார்ம் ஆவுதுங்க இது ஒரு வகையில நம்ளுக்கு ஒடம்புல தீங்கு ஏற்படுத்துதுங்க சளி புடிக்கிறது மற்றும் பாப்ஸூ ஃபங்க்ஸ் அதுனால உருவாவுங்க லேட்டுரா
அதா அதா அதா ஓ
ஆமா அதுல காய்கறியே நம்ம அதுல பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாலும் நல்லா அத ஜில்னஸ் போனதுக்கு அப்றோ தா அத அரிஞ்சு நாம கொழம்புல போட்டு சாப்புட்ணுங்க நல்லா தண்ணியில நல்லா கழுவிரணுங்க காய்கறி அ பழ வகைகள் எதா இருந்தாலுங்க
ம் ஆமா ஆமா ஆமா அப்றோ என்ன பண்ணுவீங்க வெயிலுக்கு
வெயிலுக்கு இதெல்லா உணவு வகைள நாங்க ஆட் பண்ணிக்குறதுங்க மத்தபடி நாங்க என்னங்க
ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா கிணத்துக்கெல்லா போவீங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது இல்லைன்னா பொழுதுபோக்கே இல்லைங்க சூட்டு உடம்போட மொத்த சூட்டையுமே தணிக்கிறக்கு நாங்க கிணத்திற்கு போயி நாங்க அதுல நீராடுனாதா நல்லா இருக்குங்க பாடி ஹீட்டுக்கு நல்லா கொறைக்குங்க
ம் ம்
குளிர்ச்சியா இருக்குங்க நல்லா குளிச்ட்டு வந்தா நல்லா மேல கெணத்துல இருந்து எட்டி குதிச்சு நல்லா உள் நீச்சல் போட்டு எல்லா நீச்சலும் போட் டு நாங்க எல்லா இது பண்ணதுக்கு அப்புறோ ஒரு எள்னி அடிச்சாதா நல்லா புத்துணர்ச்சியா இருக்குங்க அது எல்லாமே நாங்க சாப்பிட்டு தென்னந்தோப்புக்குள்ள கட்டல போட்டு படுத்தம்னா நல்லா தூக்கோங்க அருமையா இருக்குங்க தூக்கோ எள்நீ சாப்ட்டு டே அப்டியே ஸ்ட்ரா போட்டு உரிஞ்சிக்கிட்டே படுத்துக்கோங்க
பார்றா நல்ல வாழ்வு
நல்லா சுகமா இருக்குங்க
ஆ நானுந்தா நீச்சல் கத்துக்கிட்டே கத்துக்கிட்டே வந்து இன்ன வரைக்கு அரக்குறல் நீச்சல் எனக்கு ஒரு பயோ அப்பா போட்டு அமுக்கி
செரிங்க
அப்ப அந்த பயத்தினாலயே நா கொஞ்சோ வந்து பாதிக்கு மேல கத்துக்கவே இல்ல ஆனா ஓ ஒரு கட்டத்துல வந்து கத்துக்கலாங்கிற கயிறு கட்னா நானே அடிச்சுட்லா இருந்தே ஆனா வந்து அதுக்கப்றோ அப்டியே கேப் ஆச்சு அப் அப்றோ அப்டியே கேப் ஆயி போச்சு இன்ன வரைக்கு எனக்கு அரகுரல் நீச்சல் தா ஆனா கெணத்துல எறங்கிற அந்த வாய்ப்பெல்லா அதுக்கப் அவ்ளோதா கெடைக்கல
சரிங்
நாலா மித்த இந்த சாப்பிடுற ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்ச கொஞ்சோ அப்டியே சாப்பிட்றது மதியான நேரத்துல வந்து அதா கொஞ்ச தண்ணி நம்ம ஆனா வந்து ஒவ்வொரு வெயில் அதிகமா இருக்கிறதுனால வந்து தண்ணி அதிகமா குடிச்சுக்கணு அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லதும் கூட டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும்.
ஆமாங்க்கா அது நல்லா ஹெல்தா நல்லா மெயின்டென் பண்ணும் அதுவும் இல்லாம நம்ப இது உணவு வகைகள் மற்றும் இந்த எக்சசைஸ்ல்லாம் நம்ம கொஞ்சம் அடிக்கடி நம் பண்ணக்கூடியதா இருக்குல நம்ம மெடிடேஷன் யோகா மற்றும் ஜாகிங் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து காலை மாலை நாம்ம கொஞ்சம் பின்பட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியா பாத்துக்கலாங்க.
அது கரெக்ட் தான் ஆமா இன்னொன்னு நம்ம கிராமத்துல இருக்கிறதுனால வந்து ஜிம்முக்குலாம் போகவே தேவயில்லை. நம்ம வந்துனு ஆ நம்ம வீ காட்டு வேல, வீட்டு வேல எல்லாம் சேத்து செஞ்சோம்னாவே நம்மளுக்கு அந்த பாடி வந்துடும்.
நா அன்றாடும் செய்யறும் வேலையே நம்மளுக்கு வந்து உடம்புல ஒரு நல்ல ஒரு எக்சசைஸ் மாரிதானுங்க.
ஆமா ஆமா ஆமா ஆமா இதுக்குதா ஜிம்முக்கு போயி சக்கரைக்கு க்கணும் அது பண்ணனும் காட்டு வேலை இருந்தாவே வேத்து போய் கொழுப்ப கொழு ப்ப தட்டி இருந்ததுனால வேத்து வெளில வருது ஆமா
இதுவே வெளியேத்திட்டாவே நம்மளுக்கு சொட்டிங் வந்துருச்சுனாவே நம்மளுக்கு எந்த நோய் நொடி வராதுங்க
ஆமா ஆமா அது இதுதான் ம் பரவால்ல தம்பி நெறைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்களும் வரோ அங்க உங்க வீட்டுக்கு வந்தா வந்து ஒரு பத்து இளநீ போட்டு வச்சிருங்க பார்சல் பண்ணிட்டு நாங்களும் குடிச்சிட்டு வர்ற மாரி என்ன
கண்டிப்பாங்க நீங்க எப்ப வரனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க போட்டு
சேரி தம்பி சேரி நான் வக்கிறேன் ம் இன்னொருநாள் பேசலாம் ம் பாய்
பாய்ங்க